ஹலோ
ஆ வணக்கம் தோழர் எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்ற சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே தோழர் என்ன பண்றீங்க
சாப்டிங்களா சிஸ்டர் நா சும்மாதா இருக்கற சிஸ்டர்
ஓகே இப்ப நீங்க ஒரு பிரியாணில்லா செய்ரதுன்னா எப்டி செய்வீங்க இப்ப பிரியாணி இந்த மாரி எல்லாருமே நறைய செய்றாங்கல்ல இப்ப
பிரியாணி பாத்தீங்கன்னா நானு பிரியாணி வீட்ல நானு செய்வ வீட்ல அம்மா செய் எல்லா செய் இப்போ நா செய் உத்து பாத்தன்னா கொஞ்சோ பாய் வீட்டு பிரியாணி மாறி இருக்கு நாங்க
ஓகே ஓகே
இப்போ உங்ளுக்கு என்ன பிரியாணி நானு வந்து பாத்தன்னா மட்டன் செய்வே பீஃப் செய்வே சிக்கன் செய்வே மட்டன் ஒன் டைம் தா செஞ்சிருக்கே ஆனா இருந்தாலு நம்ப வந்து பீஃப் எப்டி செய்ணுமோ அந்த பதத்துல செஞ்சாலே போது
ஓகே ஓகே இப்போ நாங்க பீஃப்ல்லா நாங்க செய்வோ மட்டன் தா அது வந்து அதுக்கேத்த தண்ணி அப்டி விட முடில தண்ணி உட முடியாதா அரிசி ரைஸ் ரைஸா இருக்கு அது அப்டியே வேகாத அந்த மாரி இருக்கு அதுக்கு என்ன பண்ற தா
இப்ப பீஃப் ஒரு ஒன் கேஜி எடுக்குறோ இப்ப நம்ம பாத்தன்னா எந்த செஞ்சாலு அளவு பாத்தன்னா ஒன் கேஜி தா நம்ப கணக்கு வச்சிதா கா
ஓகே ம் ம்
ஒன் கேஜி வந்து கட் ரைஸ் எடுத்துக்கலா யூனிட் ரைஸ் யூனிட் ரைஸ்னா நீட்டா இருக்கு கட் ரைஸ்னா யூனிட்லயே பாதி உடஞ்சாமேறி இருக்கு இப்ப பாத்தீன்னா ஒன் கேஜி நம்ம ஃபீப் எடுத்துனா இப்ப ஒன் கேஜி பாத்தீங்கனா வந்து ஃபீப் வந்து எலும்பா அத கொஞ்ச போனாவு கொஞ்ச துல்சாவு எடுத்துனா நல்லா கொஞ்சோ வேக் வைக்கணு நல்லா வேக் வை சிக்கன் கொஞ்சோ குக்கர்ல உட்டு ஒரு ஒரு ந அஞ்சு ஒரு மூணு நாலு விஷில் நல்லா கொஞ்சோ பூ ந பூ மரி வேவரா மரி வச்சுர்னு ஆயிள் பாத்தனா ஒரு எர் நூறு எம் எல் சேத்துக்கணு வெங்காயோ பாத்தனா ஒரு முன்னூறு எம் எல் அ தக்காளி ஒரு முன்னூத்தி அம்பது எம் எல் எ எடுத்துட்டு அரிஞ்சிட்டு பச்ச மொளகா ஒரு ஒரு பாத்தன்னா ஒரு அஞ்சு பச்ச மொளகா கூட எடுத்துக்கலா நீ் நீட்டா இருந்தா குட்டியா இருந்தா ஒரு ஆரு ஏழு கூட எடுத்துக்கலா எண்ணைய ஊத்திட்டு இப்ப இஞ்சி பூண்டு பாத்தனா ஒரு கை இஞ்சி ஒரு கை பூண்டு அது அரிச்சால போது ஒரு கை புடிக்கிற அளவு அரச்சி வச்சிக்கிட்டு இப்ப பாத்தனா இஞ்சு பூண்டு ஒரு எறநூத் த்தெம்பது எரநூறு எம் எம் ந்தா கூட போது எரநூறு எம் எல் இப்போ அத மிக்ஸ் பண்ணிட்டு நம்ப பாத்தனா இப்போ எண்ண டால்டா இப்ப பாத்தனா நெய் நெய் ஒரு ஆர்வாத்த மிக்ஸ் போனாங்க இப்ப பாத்தனா நம்ப வந்து டால்டா இல்லாதியு போல்லா
ஓகே ம் ம் ம்
எண்ணெய உத்திட்டு பட் ட கிராம்பு ஏலக்கா அது அஞ்சு ரூவா பாட்டில இருக்கு பத்து ரூவாதுல இருக்கு அத நம்ப ரெண்டு பட்ட கூட வாய்ங் ல அஞ்சு ரூவாதா போட்டுகனு நம்ம பாத் த்தனா நா செய்யுபோது பாத்தனா இந்த அ கசகசா போட லைட்டா தா போடுவ கசகசா அதிகமா யூஸ் பண்ண மாட்ட பட்ட ஏலக்கா ஏலக்கா போட மாட்டே இது மட்டு போட்டாலே போது இந்த கிராம்பு பட்ட இப்ப பாத்தனா அந்த கசகசா கொஞ்ச லைட்டா போட்டிருப்பே மீதில ஏலக்காலா போட மாட்டே முந்திரி இருந்தா முந்திரி போட்லா அதுவு நல்லா இருக்கு நம்ப அப்பற பாத்தனா இத மிக்ஸ் பண்ணிட்டு மாங்க ஆனியனு மிக் ச ஆனியன் போட போறீங்க ஆனியன் போட்டு கொஞ்ச பிரௌனிஸ் ஆன ஒனையு
இப்ப நீங்களு வீட்ல எப்பியுமே எல்லா இப்ப கடைல செய்ற மாரிதா செய்வீங்ளா
கடைல செய்ற மாரி இருக்காது இப்போ அஜினோ கடையில பாத்தீன்னா டேஸ்ட்டா இருக்கிற மாரி இருக்கு நம்ப வீட் ல வந்து நம்ப சாப்புற்ற டேஸ்ட்டு இருக்கு நம்ப வீட்ல எப்டி வீட்ல என்னென்ன சமையல் செஞ்சா எப்டி இருக்கோ அது மேரி இருக்கு ஆனா வீட்ல சாப்புறதோ கடைல சாப்புறது எவ்ளோ ஃடிப்ரெண்ட் இருக்கு ஆனா வீட்ல சாப்டனா நம்ப வந்து திருப்தியா நம்ப சாப்புல்லா அது நம்ம போய் கடைல சாப்னா அன்லிமிட்டடா சாப்ட முடியாது இருந்தாலு ஒரு டைம் டேஸ்ட் இருக்காது நம்ப வீட்ல நம்ப செஞ்சனா அது நல்லா இல்னாலு நல்லா இருந்தாலு நல் இப்ப வந்து எதுவாந்தாலு நம்ப நம் மனச வந்து பக்குவமா ஏத்துக்கு நம்ப செஞ்சிட்டோ அத சாப்டுர்னு சொ
ஆமா
இப்போ அத கடைல சாப்ட்னா துட்டு செலவு பண்ணி சாப்ட்டு நல்லாவே இல்ல அப்டின் சொல்லி நம்ப வந்து மனசுக்குள்ளயே போட்டு மனச கொழப்பிட்டு வருவோ இப்ப நம்ப செய்றனா இப்ப பாத் இதுனா உங்களுக்கு இந்த பிரியாணி செய்யறது நா சொல்லிட்டே அந்த வெங்காய வந்து பொண்ணிறமான ஒன்யு ஆ பச்ச மொளகா பச்ச மொளகா ஆட் பண்ணீங்க பச்ச மொளகா ஆட் பண் டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணினு இஞ்சு பூண்டு பச்ச மொளகா அந்த மூனுத்தையு மிக்ஸ் பண்ணினே இருக்கு போது பாத்தீங்கனா கொஞ்ச அடே கொஞ்ச ப்ரவுன் ஆகு அப்டியே
இப்போ இஞ்சு பூண்டு பேஸ்ட்டு போட்டோனே வெங்காயோ எருவாயிடுல்ல
அதுதா கொஞ்ச பிரவ்னிஷ் ஆவு போது பாத்தனா கொஞ்ச நம்ம என்னா பண்ணு புதினா கொத்தமலி கொஞ்ச கட் பண்ணி வச்சிருப்போ ஒரு ஒரு கட்டுல பாதி பாதி கட் பண்ணி வச்சிருப்போ ஒரு கையு அ ஒரு கை ஒன்ற கை நல்லா புடிக்கிற மேரியே போட்டு தெரிவுட்னா அந்த புதினா அந்த எண்ணைலேயே கொஞ்ச மிக்ஸ் ஆகுதுனால நம்ப ஒரு ள ஒரு கடிக்கு ஒரு வாசன நல்லா இருக்கு பாக்கறது ஸ்மெல் நல்லா இருக்கு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புற பாத்தனா தக்காளிய போட போறோ அதா ஒரு முன்னூத்தி அம்பது முன்னூறு எம்எல் சொன்ன இது போட்டா அது முன்னூ த்தி ஒம்பது ஏழு வெங்காய ஆனியன் போட்டோ இது மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி உட்டுட்டு கொஞ் உப்பு உப்பு வந்து பாத்தனா இப்ப வந்து நம்ப வந்து நாம எப்பிமே உப்பு வந்து நம்புளுக் கரெக்டா அளவு தெரியாது இருந்தாலு ஒரு நாலு வெரல்லுல கொஞ்ச அள்ளி போட்டுறோ நல்லா மிக்ஸ் பண்ணி உட்டுட்டுன்னா நம்ம கொஞ்ச நல்லாருக்கு மிக்ஸ் துடு அப்றோ பாத்தீங்கனா நல்லா கிண்டி கிண்டி உட்டுட்டு அப்றோ கொஞ்ச தக்காளி கொஞ்ச வந்து கொஞ்ச ஓரளவுக்கு கொழஞ்ச மாரி ஆயிடு அப்ப அந்த டைம்ல நா என்னா பண்ணு கொஞ் அந்த ஃபீப் நம்ம வேவ்ச்சுருக்றோ நாலு விசுலு அத தண்ணி இருத்து இது அந்த தண்ணி எவ்ளோ இருக்கு அந்த அளவு தண்ணிய வச்சுக்கணு அந்த அளவு தண்ணி கூட ஊத்தற்துக்கு அது ரைஸ் நல்லா இது பண்ணி வெச்சுக்கிட்டு ஆ ரைஸுக்கு அந்த தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலா இந்த கறிய வந்து அதுல போடுணு ஃபீஸ் அதுல போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு தயிர் இருந்தா தயிர் ஊத்திக்ங்க ஆ ஃபீப் மசாலா இருந்தா ஃபீப் மசாலா போடுங்க சிக்கன் மசெ கரி மாசாலா தூள் ஆ
ம் ம்
பாத்தீங்ன்னா மஞ்சத்தூளு அப்றோ பாத்தன்னா பிரியாணி மசாலா தனி மொளகா தூளு இந்த ஒரு அஞ்சு மசாலா நம்ப வந்து கொஞ்சோ கொஞ்சோ போடுறோ
இப்ப எல்லாமே பாக்கெட்டு பாக்கெட் தா வாங்கி போடு வீங்ளா இல் இப்ப எல்லாரு காடி வீட்லேயே அரச்சு போடுறாங்கள மசாலா
ச்சு போட்லாலு நம்ளுக்கு அந்தமாரி மசாலா வம்பதுல்ல அரிச்சு போடுது இப்போதா எல்லாமே பாக்கெட்ல வந்துச்சுல
இப்ப நம்ளுக்கு அது ஹல் ஹெல்தி இல்லல்ல அதுல அவ்ங்க எநானா போடுறாங்க நம்ளுக்கு தெரியாது
இல்லனாலு நம்ளுக்கு வந்து ஹெல்தினு நம்ம பாக்னும்ல பிரியாணி செய்யனு தான பாக்றோ இப்போ அது என்னன்னா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கிண்டி வுட்டுட்டு அப்றோ என்ன பண்றோ மிக்ஸ் பண்ணி வுட்டுட்டு உப்பு தேவையானந்து நம்ம அத கொஞ்சோ அத நல்ல மிக்ஸ் பண்ணி வுட்டு அந்த கறி கூட நா தொக் க்கு மாறி நல்ல கொதிக்கு அத கொஞ்ச நேரோ மூடி டி வுட்டுட்டு நீ கொஞ்சொ நேரோ வுட்டுட்டு கூட உன்னு கொஞ்சோ புதினா கொஞ்ச ஒரு கை புடி போட்டு உட்டீங்ன்னா நல்லா கொஞ்சோ கொஞ்சு அது உள்ளயே நல்லா ஸ்மெல்லுவர ஆ கறி அந்த பாத்தன்னா அந்த மா மிள மா மொளகா அந்த தூள் கூட பாத்தினா அந்த மசாலா கூட கொஞ்சோ நல்லா ஊறிடு அந்த இதுல பீஃப்ல அ இப்ப பாத்தனா அரிசி அரிசி அந்த அளவு தண்ணிக்லா இப்ப பாத்தனா ஒரு ஒரு ஒரு அளவு எடுத்துக்ணு ஒரு பாத்ரோ அரிசி எவ்ளோ வருதோ அ இப்போ அதே அளவுக்கு நம்ம வந்து இப்போ என்னா கட் ரைஸ் இப்போ நம்ம சாப்பாடு செய்ற மாரி நம்ம இது பண்ணிக்கணு மைண்ட்ல வெச்சிக்கணு கட் ரைஸ் பாத்தன்னா ஒன் பாயிண்ட் கால் அதா ஒன்னு புள்ளி ஒரு கால் லிட்ரு அ இப்ப பாத்ன்னா ஒண்ணு வந்து நார்மல் தண்ணி வுத்தி கால் லிட்டரு வந்து பாத்தீங்ன்னா இது நம்ம எரும தண்ணி கறி அவிசு தண்ணிருக்லா அத வந்து மிக்ஸ் பண்ணி உச்சிட்டு நல்லா இது பண்ணி உட்டீங்ன்னா ஓத ஒன்கேஜிக்கு அவ்ளோதா உதணு நல்லா மிக்ஸ் பண்ணி உட்டுட்டீங்ன்னா இது புள்ளாவே நான் சொல்றதுக்குள்ள அத நார்மல் குக்கர் கிடயாது நம்ம து இது அடுப்புல செய்ற ஒரு டபரால சின்ன டபரா ஒரு ஒன் கே செய்யறமாரி
கேஸ்ல செய்வீங்ளா
அடுப்புல அடுப்பு சொல்ற நா நா வெறகு அடுப்புல
ம் ஓகே
இப்ப பாத்தின்னா இது நல்லாருக்கு அப்டின்ற ஒரு இது வர நம்ப குக்கர்ல செஞ்சுன்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது
ஆமா ம
மிக்ஸ் பண்ணி உட்டுட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணு ஒரு கொதி ஒரு வ ஒரு கொதிய ஒரு வந்தாலு நார்மல் ஒரு கொதி வந்துட்டால்லு அரிசிய நம்ப வந்து வாஷ் பண்ணி ரெண் டேம் வெச்சிருந்து அத வந்து தண்ணி எர்த்துட்டு நம்ம போட்டு நல்லா ரெண்டு டைம் கிண்டு கிண்டிட்டு து கார எதனா பாத்துட்டு கூட நம்ம அந்த டைம்ல ஆட் பண்ணிக்லா நெய் இருந்தா நெய் ஊத்தி உட்டுர்லா கொஞ்ச நல்லா உன்ன கொஞ்ச ஒரு டைம் ஒ மூடிட்டு ஒரு டம்மு மூடி உட்டு நம் மறுப்டி எடுத்துன்னா தண்ணி கொஞ்ச இழுத்துக்கு அந்த டைம்ல டம்மு போட்டு அ மேல நம்ம எத பாத்தீன்னா நெருப்பு வெச்சு மேல ஒரு கல் வச்சு தம் போட்டுர்லா
ம் ஓகே ஓகே இவள தானா
அ எவ்ளதா இப்ப குக்கர்ல சேய்றனா அதேதா அந்த லாஸ்ட்டு பைஃனல் டெச்சில பாத்தன்னா குக்கர்ல நம்ம குக்கர் விசில் போட்னு அவுள்தா அத மூடிட்டு நம்ம விசில் போட்டு உட்னு அவுள்தா ரெண்டு விஸ் துனு மூணு விசில்னு நம்ம கவுண்ட் வெச்சிக்
அதுல எப்டி விசில் போட எத்தினி விசில்ன் நம்புளுக் தெரிய நறிய விஸ் சுலு உட்டா அர்சி கொழஞ்சிரு
சுல் உட கூடா ரெண்டு விசில்ல உட்டுக்குலா ஏன்னா இத் ரெண்டு கறிலா வெந்துருச்சி இப்ப குக்கர்ல போட் ன எவுளோ சீக்கிரமோ நம்ம தண்ணீக்கினுமோ ஈழ்ந்துரு ஆனா அதனால்ன்னா பண்ணா நம்புளுக்கு வந்து ஒரு ஒரு அளவுன் இருக்கு யாருன்னா தெரிஞ்சவுங்ல கேக்கணு குக்கர பத்தி நம்ப்ளுக் தெர்ல இருந்தாலு நா யூட்யூப்ல பாத்துற்த்த
ஓகே ஒ
ஒரு மூணு விசிலு உட்டா கரெக்டா இருக்கு அவுள்தா மீதி அதிகமா மா உட்டனா நம்புளுக்கு வந்து சாப்பாடு கொழஞ்சிரு கண்டிப்பா சாப்பாட் நல்லார்க்காது தியிர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு
ம் ம்
ம் ம்
அப்புற மட்டன்லா அது ஒரு ஸ்மெல்லு வருன்னுவாங்கள மட்டனுக்கு அப்பன்னா மசாரா போடுவீங்க
மட்டனுக்கு மட்டன் மசாலா இருக்கு மட்டன வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு இது பண்ணிட்ன்னா நல்லாருக்கு
ஓகே வாச் பண்ணிற்னுமா
இப்போ மட்டன்ல பாத்தனா மட்டன்லே அத கடா ஆடு இருக்கு லைட்டா அது கொட்டாடு இப்ப அத பாத்தீங்கனா
ஓகே ஓகே
அதுல பாத்ன்னா அந்த கடா ஆடு வந்து நல்லாருக்கு கொஞ்சோ அத கண்ணாகரின் சொல்வாங்கள
கட கொரங்கா
ஆட் ஆட்டு கடாக்கறி சொல்வாங்கள்ள
ஓகே ஓகே
அது நல்லாருக் கடா ஆடு நல்லாருக்கு ஏன்னா கறி கொஞ்ச பாக்குற்துக் நல்ல கொஞ்சோ ரஃபா இருக்கு இது வாத்தனா இது ஆ கடா ஆடு பொட்ட ஆடு பாத் திங்னா இப்ப பாத்தீங்கனா அது அந்தளவுக்கு சவ்வு மாரி இருக்கு ஏனா அத வயசான மாரி இருக்கு அது மாரி அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இதுதா அதிகமா நம்ம செய்வாங்க பாய்ங்லா பாத்தனா இந்த கறிதா செய்வாங்க இப்ப அது யாத் அதே மாரி வேக் அ வேக வக்கிறதுக்கு பாத்தனா இது வந்து அதிகமாவு இது பண்ற மாரியே வேக வக்கிறதுக்கு இது நல்லாருக்கு
உம்
ம் ம்
இப்பொ இந்தம் இவ்வளொதா சிக்கன் அவ்வளொவா நீங்க எடுத்து செய்யாதீங்க யாரையு நீங்க செய்ய ம் சொல்லு சிக்கன எப்டி சொல்லி எப்பயாச்சி ஒரு வாட்டி செய்லா வீட்லே மேக்சிமோ எல்லாருமே போ கடைல வாங்கி சாப்பட்றாங்க பிரியாணி அப்ப நெறைய அவங்கவங்க வயத்ல வந்து காரி யாதா வாங்கி சாப்புட்றாங்க
நோமா
ஆம் அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
நாங்க ஒன்னு கடையில வந்து சாப்புட்லா ஆனா கடைல சாப்புறத விடவு வீட்ல செஞ்சி சாப்புட்றது நல்லது
ஆமா ஆமா சா ஓகே சார் தேங்க்யூ சார் மீண்டும் சந்திப்போம் சார்
ஓகே செரி